கேக்குது ஆனா உங்க வாய்ஸ் கொஞ்சோ லோவா இருக்கு
இது அதுக்கு மேல லோவா இருக்குது
என்னன்னே தெரியிலேயே இன்னைக்கு மத்தியானம்ல பேசுனே நல்லா கரெக்டாதா இருந்துது இப்ப என்னமோ லோ இப்ப கரெட்டா இருக்கா
ஆ இப்போ ஓகேப்பா உங்களுக்கு
எனக்கு இப்போ கொஞ்சோ பரவால்ல
ஆ சாரிடா வெளிய போயிருந்தேனா
பரவால்ல பரவால்ல இன்னிக்கி யாருமே கெடைக்கிலப்பா பேசுறதுக்
அப்டியா ஆ ஏ ஃப்ரெண்டல்லா இருக்காப்பா நா சொல்றே உங்களுக்கு நானு அதுதா சொன்னே அவங்க வீட்டுக்கு தா செரி போய் இந்த நெட்வர்க் ப்ராப் பாவோ அவளுக்கு எல்லாமே டிஸ்கனக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுது
அப்டியா
து ஆ
அப்புடியா எனக்கு அது மாரி தானங்க நேத்து ரெண்டு கால் வேஸ்டா போச்சு அச்சச்சோ அசச்சோ அது என்னமோ அந்த நேத்தனமொ என்னமோ நெட்ஒர்க் கனெக்க்ஷன் சரியில்ல என்ன பாப்பா பண்ற அ ம்
சாப்ட்டீங்ளா உய்யயோ என்ன
ஏ பையல்லா தூங்கிட்டா
ஐயோயோ சீக்கிரமா படுத்துருவீங்களா
எங்க வீட்ல ஒம்போது மணி மேக்சிமம் எ நைன் தேட்டி தூங்கிறணு
ஓ சூப்பர் பா
ஆமா தூங்கலன்னா சரியா வராது எ பையன எ பொண்ணு நீ கொஞ்ச நேரொ மதியானொ தூங்கீடா அதனால உருண்டுட்டுருகா இல்லாட்டி அவளு தூங்கீருப்பா ஏ இல்ல அதனால முடிசிருக்கு நட்டி இருந்த கால்ல சீக்கிறோ எந்திரிக்கணுல நாளைக்கு எங்களுக்கு செகண்ட் சாட்டெர்டேங்குறதுனால லீவ்வு இல்லாட்டி எவ்ரி சாட்டர்டே ஸ்கூலு
ஆமா ஆமா
சட்டர்டே ஸ்கூல் இருக்கு செகெண்ட் சாட்டர்டேங்கிறதுனால நாளைக்
இங்க கூட சாட்டர்டேஸ் எல்லா ஸ்கூல் இருக்கு ச சின்ன கிளாஸ்க்கு மட்டு இல்ல ஆ பெரிய கிளாஸ்குல்லா செய்யப்ப எல்ல சாட்டர்டே இருக்கு
எல்லா சாட்டடேயுருக்கு படுத்துறானுங்க அதனால நா இன்னைக்கு அலாரம்லா ஆஃப் பண்ணிட்டே எவ்ளோ எவ்ளோ வேணாலு படுக்கணு அ
அதுக்குதா பட்டே கிருத்திக்க அமாவாசை வந்து ச்ச எங்களுக்கு
என்னகீ
நாளைக்கு கிருத்திக நாளனைக்கு அமாவாசை
நாளான்னக்கி நாளை நாளான்னைகு நாள என்ன அம்மாவச ஆணி அம்மா வைகாசி வைகாசி மாச ந்தனா இது வைகாசி போய் ஆனி போய் ஆடி ம் ஆனி பொறந்தருச்சா தமிழ் மாசமே தெரிய மாட்டேங்குது ஆனி பொறந்துரு ச்சு சரி பாக்கலா அடுத்தம்மா ஆ அதெல்லா நீங்க பிடிப்பீங்களா
எல்லாமே இருக்கு
அப்படியா கிருத்திகைக்குனா முருகனுக்கு இது பண்ணுவீங்க
அமாவாசை இறந்தவங்களுக்கு பண்றது சோ அதனால அப்படியே அதுவு போகனு அதா ஃப்ரீயா இருக்கலாம்னு பாத்தாக்கா இது ரெண்டு வந்துடுச்சு வீட்ட கழுவுறது மொழுவுறது
நம்ம அம்மா அமாவாசனா சீக்கிர சமைச்சு முடிச்சுட்டு அப்பறம் அப்புறம்பற ஃப்ரீயா தான இருக்கு பேசிக்கவேண்டியது இல்ல சீக்கிர முடிச்சுட்டா அந்த ட்ரான்ஸ்கிரிப்ட் ம் அது வ அது அந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்ருந்தோ நம்ம
ஆ ஏ அததா பா இது வந்து காலே எனக் இந்ததா செரியாவே போக மாட்டிங்குதே எனக்கு அதுலியே ஒரு மாரி மைண்டு டிஸ்டப் ப்பாயிடுது என்னடா இது நம்பளே ஆள புடிச்சு புடிச்சு பண்றோம் பாத்தாக்கா இப்டி போகுதே அ ப்டினிட்டு நேத்தெல்லா செரியாவே வரவே இல்ல
அப்பிடியா
ஜீரோ ஜீரோனு வந்துருக்கு வேற
இது வேறயா
ஆ அந்த கொடுமைய வேற பாத்திங்ளா இன்னிக்குதா எனக்கு சொன்னாங்க அது போய் பாத்தாக்கா நா பண்ணதுல பாதி ஜீரோ ஜீரோன் காமிக்கிது என்னனே எனக்கே தெரியில
அய்யய்ய அது வேற இருக்கா ஏய் எல்லாமே அ நமக்கு வர்றது அப்டி
ம்ஹு எதோ ஒன்னு தோணி தொடங்கி நாவ் இப்ப தாப்பா எதோ ஒனு ஸ்டாட் பண்லான் பண்ணோ அதுவு எதுவோ ஒன்னு வந்துட்ருக்கு
சரியா வரு சரியா வரு
ம் அதுதா நானே செரி இது கொஞ்சொ எதனா நல்லாருந்து அதுனாக்கா செரி எதுனா ஒன்னு பண்ணலா ப்டின் யோச்சுட்ருந்தே அது வேற இன்னிக்கு வேற கால் வேற வருனிந்தாங்க எனக்கு அதுவு அப்லோடு ஆகல அது இது உள்ள போட்றது இருந்துது இல்லியா அ அப்ளிகேஷனு ஆ
இல்ல இல்ல நம்ம வேறட்டவோ வேற டாப் இது பேசலாமா அ நம்ம நார்மல்க் க அதுல பாத்துக்லான்ட்டு நானு இது பண்ணிகிட்ருந்தனா அதுனால எ என்ன செய்றதுனே தெரில சாப்டிங்ளா
சாப்பல்ல இன்னு சாப்புனு இனிமேல் தா அ இப்ப தா செஞ்சிட்டோ முடிச்சின்ச்செ நொய்யுப்மா தாள்ச்சிருக்கு
நொய்யுப்மா அ நீ உங்க சைடு டிஷ்ஷஸு உங்க சைடு ஸ் வேற இது ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லா சொல்லி குடுங்க
அ கண்டிப்பா ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆனா கர்நாடகாஸ் பெஷல்லா வேற மாதிரி ம்
அ நா டிஷ்ஷஸ் பத்தி சொல்லல நம்மோ மேல முன்னாடி ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தோமில்ல அத வந்து நம்ம அப்பறமா வேற இதுல டிஸ்கஸ் பண்ணிக்லான்ட்டு அ தி அதுனால சொன்னே
ஓகே ஓகே தெரிது தெ அதுக்குதா செரி அத ரொம்ப இன்வால்வ் பண்ணாம நாசுக்கா சொன்னே நா வேண்டா விடுங்க அப்பறமா பேசிக்ல ம் அ ஓகே ஓகே ம் சேர் சேர் சேரி ம்
ல்ரெடி வர்ல வர்லன்றிங்க அதுலயு மொத்தமா கேன்சல் ஆயிருச்சுனா போச்சு
சேரி விடுங்க பாத்துக்கலா
ஸ் சா அ அ ஹா நைட்டு நைட்டு தோச தா ப்பா வேற எதுவுமே பண்ண மாட்டே
எவ்ரி டே வா ஏ எப்டி
எங்க வீட்ல பிடிக்கு எ பொண்ணுக்கு பிடிக்காது திட்டிகிட்ருக்கு ஆனா உ இல்ல காலைல இன்னிக்கி காலைல என்ன சாப்பாடு இனிப்பு பணியாரோ
ம்
எ சுகர் பேஷண்ஸ்க்லா இந்த தோச ஊத்தி குடுத்தே கோதும்மாவு தோச இனிப்பு பணியாரம் போட்டே தேங்கா சட்னி வெச்சே கார சட்னி வெ ச்சே சா மத்தியான்த்துக்கு சாம்பார் வெச்சே முட்டகோஸ் பொரியல் பண்ணே வாழக்கா வறு
ம்
அதெல்லா அங்கவறே காலேல கால்ல வெரைட்டி நேத்து கம்புல புட்டு போட்டே சாய்ந்தறோ கொழக்கட்ட பண்ணே சாயந்தறோ நீ சாப்பிடல சரி காலேல தரே
ம் பிள்ளை குடிக்காமே சாயா செஞ்சு முச்சு சாப்பிட்டீங்க
தொண்டைக்கு கீழ இறங்கவே இறங்காது
ம் செய்வோப்பா ஆனா ஒரு நாள் தா ஒய்வா ஒரு நாள் தோச ஒரு நாள் இட்லி மேக்சிமம்னா ரெண்டு நாள் தோச டெய்லி ஊத்தனா அவ்வளோதா திட்டு தா விழு அதனால எதன்னா மாத்திக்கிட்டு சப்பாத்தி பூரி ஆனா அது ரொம்ப ரேரு
நா காலேல தோசயே தொட மாட்டே காலேல நம்ம நார்மல் மாவு தோச இருக்குல்ல அத டச்சே பண்ண மாட்டே அந்த மாவ எடுக்கவே மாட்டே
ம் எங்க வீட்ல காலைல முக்கா வாசி டிஃபனே இருக்காது இந்த டிஃபனே சாப்ட மாட்டோ
சாப்பாடுதா
ஆம்மா டிஃபன் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டே அதுக்கே திட்டுவா அவ ஆ சி யே ஏதாது போபோ அம்மா பக்
அம்மா அப்பா பாக்கணு சரி சரி சரி பின்னாடி ஒரு பின்னாடி சவுண்டு கே க்குதே
அத ஹால்ல ஓடுறது இங்க கேக்குது ஹால்ல ஓடுறது ரூம்ல கேக்குது ஆ அம்மா பாப்பாங்க அம்மா கண்டினியூவா பாத்துனு இருப்பாங்க ஒன்னு சாமி இது வச்சு பாத்தின்னு இருப்பாங்க இல்ல நியூஸ் பாப்பாங்க அடுத்தது சீரியல் அவங்க இது மூணு பாத்துன்னு இருப்பாங்க
எந்த சேனல் பாப்பாங்க
முக்காவாசி எயிட்டி நையன்டி பர்சன்ட் விஜய் தா ஓடு எங்க வீட்டு்ல விஜய் டிவி ஜோதி சேனலு எல்லா நியூஸ் சேனலு ஓடு எ பசங்க வந்தாக்கா யூடியூப்பு ரீல்ஸ் அத எத்ன்னு பாப்பாங்க எ ஹஸ்பண்டு எதனா ஒரு பிலிம் எடுத்து படத்த எடுத்து போட்டு பாப்பாரு நா அது யாரல்லா என்ன பாக்றாங்களோ அப்ப கூட உக்காந்து பாத்துனுற்பே அவ்ளதா நால்லா தனியால்லா எது
ஆனா உங்களுக்கு உங்களுக்கு உங்க உ உங்க ஊர் ஸ்லாங் வந்து ந்து அப்டி தெரியுதுங்க
உஹம்
எங் எங்க பெரியமா ஒருத்தவங்க இருந்தாங்க அவுக பேசுற மாரியேருக்கு எங்க பெரியமா ரொம்ப வருஷ் சமா அங்க இருக்காங்க அங்கதா இருக்காங்க அது அங்கதா இருக்காங்க அவங்களோட ஸ்லாங்கு அப்டியே இருக்கு உங்கள்ட்ட அவுங்க அவுங்க வாய்ஸ் கேக்குற மாரியே இருக்கு நீங்க இப்
ஓ ம் ரிலேட்டிவா கனெக்ட் ஆகறனா
அ
ரிலேட்டிவா கனெக்ட் ஆறனா
அப் உம் ஆமா அப்டி கனெக்ட் ஆகுது உண்மைலே அந்த அவங்க அது அந் அந்த நாக்கு இது அந்த பேசுறதே அது நல்லாருக்கு அவங்க அங்கதா இருக்காங்க ரொம்ப வருஷமா அவங்க எப்ப பேசினா எப்ப பேசினாலு எப் எத்தன வர்ஷத்துக்கு அப்புறோம் பேசுனாலும் அவ்ங்க ரு கேக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது கேக்கு போது ஒரு மாரி சுத்தமான தமிழ் பேசுற மார்ட்ருக்கும்
இங்கதான்ப்பா சுத்தமான தமிழ் இதெல்லாம் சென் இந்த பாஷப்பா
அதா அந்த பாஷ தா அந்த பாஷயே சுத்தமா பேசுற மார்ருக்கும்
ஓ ஓகே ஓகே ஆ ஆ நீங்க ஆனா இங்க கன்னடா பேஸ்வீங்ளா
நல்லா பேசுவே
ஓ ஆனா தமிழ் நல்லா வருது உங்ளுக்கு
ஏங்க நாங்கல்லா ஊர் சைடுங்க
அ அதா இல்ல அ ஏன்னா முக்காவாசி கன்னடக்காரங்கனா தமிழ் அப்படியே ஒரும ஆனா நீங்க ஓகே அதுக்கப் பறமா தான அங்க போயிருக்கிங்க அதனால தமிழ் மாறாது அ அது கரெக்ட்டுதா ஆ ஏனா எங் எ ரிலேட்டிவ் எல்லாமே அங்க இருக்காங் க சோ அவங்க தமிழே வந்து இதுவு அதுவு மிக்சிங்கா ருக்கு
எப்பா இந்த லாங்வேஜ் அந்த லாங்வேஜ்ல வந்து நெறைய இங்லிஷ் மிக்ஸிங்கு இருக்கு நீங்க வேற ம் அந்த லாங்குவேஜ்ல நெறைய இங்லிஷ் மிக்சிங் இருக்கு நெறைய இருக்கு அதெல்லா நம்ம இப்போ சொல்ல முடியாது டிஸ்கஸ் பண்ண முடியாது நெறைய இருக்கு நம்ம அளவுக்கு தெளிவா எல்லா வார்த்தைகளுக்கும் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அந்த லாங்வேஜ்ல இருக்காது
கண்டிப்பா ம்
ஆமா நம்மல்லா தெளிவா தள்ளு அப்படிங்கிறோல்ல தள்ளிப்போங்க அப்டின்னு சொல் றம்ல அங்கெல்லா அதுக்கு அதுக்கான தெளிவான அந்த லாங்குவேஜுக்கான வேர்டு இல்ல சைடு போங்க சைடு போங்கம்பாங்க
ஓ ஓகே ஓகே ஓ கே ஆ புரிது இப்ப எனக்கு புரிது ஆ ஆமா ஆமா
சைடு பிளீஸ் அப்டிம்பாய்ங்க
ஓ கரெக்ட்டுதா எனக்கு அந்து புரியாது தெரி இல்ல எனக்கு ஆனா வந்து அவ்ங்க தம் பேசுற தமிழ் எல்லாமே சிரிப்பா இருக்கு ஒரு பக்கொ இதியு அதியு எல்லா மிக்ஸ் பண்ணி களா ஏ தங்கச்சி இங்க எல்லாமே இப்டிதா
ஏம் பொண்ணு இப்ப எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி பேசு பண்ணி பேசு கோவமா இருக்கம் போறதா அந்த லாங்குவேஜ் வேகமா வரு
ஓ ம் ஆ அப்பறமா ஆஷ்யூஷுலாய்டுவீங்க
நம்ம நம்ம வந்து பேசி பழகம்போது நம்ம வீ்ட்டு லாங்குவேஜ் வந்த்ரு
ஓகே ஆனா வீட்ல எல்லாருமே இதுதா
நாங்க நம்ம ல நம்ம லாங்குவேஜ் தா பேசுவோ வீட்ல எல்லாருமே ஓகேங்க பா ருங்க நா கூப்புர்றே ம் ம் ம் நா கூப்புர்றே ம் ம்